ஆ ஹலோ
ஹலோ சாம்பார் வச்சுட்டியா ஆ சொல்லு
ம் சொல்லு
அ ஏன் ஃபர்ஸ்டு அட்டன் பண்ல? நேத்திக்கு லாஸ்டா பண்ணப்போ
லாஸ்டா பண்ணியா அடுத்து
ஆமா கால் பண்ணே நீ அட்டன் பண்ல
நீ தான சொன்ன சொன்ன அதா லாஸ்டு காலு
ஆமா லாஸ்டு காலு அதுபிறகு சரி கட்டாயி ச்சுனு சொல்ல உனக்கு போன் பண்ணே நீ அப்பறம் அட்டன் பண்ல
ஒடனே கட்டாச்சு புல் ரிங் வரலதான நா அப்ப தெரியாம பன்
செரி செரி ஸ்கிரீன் ஷாட் எடுத்து அனுப்சுருங்க ஆ சேரி நீ சொல்லு சர்ச்சுக்கு போனியா நைட் கி
என்ன போல கம்பி போலங்கச்சரிய வலலா
இன்னு சரியாகல்லையா
ஆ ந்த காலையில பேசிருக்கலா கெட்டியா
நீ கால் பண்லியா அதனால நானு அப்போ விட்டுட்ட
நா இன்னைக்கு கம அப்ப கொஞ்ச வெளியே போய
ஆமா நீ கால் பண்ணாதோனா அப்ப நீ பிஸியா இருக்க போலானு நெனைச்ச
நீ உடல் எவ நச்சு
உனக்கொழங்கா நெட்ஒர்க் இல்லையா கொஞ்ச பிரேக் ஆகுது
இருக்கு ஆனா என்ன இங்க எந்த ஏரியால இல்லாம சாட்டர்டே சண்டே என மத்த டேஸோட சட்டர்டே சண்டே கொஞ்ச
சேரி சேரி ஹலோ
ஆ
தம்பி இனி என்னைக்கு வரா
தெரியல
சரி சரி வேற என்ன ஏதாது சொல்லுங்க
பேச பேச கத ஆமா ஏ கத டெய்லி பேசி பேசி கதையே இல்லாமாயிட்டு
ஆ அதலா ஒன்னு செய்ய முடியாது பேசணு
நீயா சமையல் இன்னக்கில்லா
இல்ல இல்ல இன்னைக்கு இங்க மாஸ்டர்ருக்க சமையல் கேட்டரிங் மாஸ்டர் ஆ ஆமா இன்னைக்கு ஆர்டரு இருந்தா நல்லா இல்லன்னு சாப்பாடு எடுப்பாங்க வர மாதியதுக்கு அப்புற என்னவுமா வீட்டுக்கு போனு அப்புற இன்னைக்கு டேட் அம்மாம்மா வீட் என் தாத்தா இறந்தபோ இவங்க இல்லல்லா அதுக்கு பிறகு போகும்னு இவ்ள நாள் போ முடியல ஆல இன்னைக்கு போய்ட்டு வந்தோ ஆ கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே சண்டேனா சர்ச்சுக்கு போவாங்க நீயே போ மாட்டேங்கற பாதி நாள் போற பதினாள் போ மாட்டேங்கற
நா போ ஆமா ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே போவே இங்க வந்ததுக்கப்புறோ
ம் ம் ஏ டிஸ்டன்ஸா இங்கேருந்து
அ அ இங்கருந்து பக்கந்தா
இப்ப பக்க நால ஒரு வார விட்டு ஒரு வார போறியோ
பேர்ல
டேரக்டா அருள் கெடக்
நடந்துதான் போவேன் டக்குன்னு போயிரெலா அப்படி இல்ல அங்க இருக்கும் போது டெய்லி போவோம் ஆனா இங் இங்க வந்தப்புறம் நேரா சர்ச்தான் போறே
வீட்டு வாடகையா
ஆம் ஆனா எங்க கிளைப் பங்கு எங் அது வந்து எங்க சர்ச்சு வந்து மணலியில இருக்கு தாய்பங்கு இது வந்து கிளைப்பங்கு எல்லா சர்ச்சுக்கு ரெண்டு கிளை பங்கு இருக்கு ஒரு தாய் பங்கு ரெண்டு கிளை பங்கு இருக்கு
சேரி சேரி எங்க அம்மாக்கு ஹாஸ்பிடல் கூட்டு போய் செக் பண்ண கூடாதா
டாப்லெட் எல்லா எடுத்துட்டுதா இருக்கே
பிபி டேப்லட் டெயிலி உண்டா
ஆமா
ஆ டேப்லெட் எடுத்த அப்பறமு அடிகடி இப்டி இருக்கு ஒன்ன நெனச்சே அவங்களுக்கு பிபி ஏர்
ம் கேட்டா யோசிக்கற்ன்தா சொல்வா உங்க எல்லாத்தயு இத பத்தி யோசிக் நா எத பத்தி யோசிக்க வேனா சொல்லுவ எப்பா அந்த பேட்சு வரு லைட்டா வரு தல தூக்கு அதுக்கடுத்து
அப்டியா அப்ப இங்கேதா
இனி ஒரு மாச கூட தானே ம் வந்து பாப்போ என்ன முடி வெடு நா வேற பாக்கணு அப்பா அப்டி எல்லா சொல்லிட்ருக்கு
அப்ப இனி வேற பாத்தாலு ஒடனே பாத்தணு தா சொல்லிட்டு இருக்காங்களா நாள் நீட்
ம் ம் ம்
ஓய் இந்த இயர்ல எப்டி அந்துருச்சு வேற வீட்டுக் போயிருவா
அ இந்த இயர்ல இல்லனா இந்த இந்த அலைன்ஸ் பிக்ஸ் ஆனாலே இந்த இயர் லாஸ்ட்டுல அல்லது நெக்ஸ்ட் இயர்கு
அப்ப அடுத்த வர்ஷத்துக்குள்ள நீ காலி ஆயிருவ
ஏனு வயசு ஆயிர்சுல்ல கேர்ள் நா என்ன பண்ண வச்சிருக்க மாட்டோ
எக்ஸ்பைரி டேட் முடிய போது
தெரிய இதுல வேற ஜோசியத பேஸ்ன்னா அவர் ஒவ்வொருதட போபோது என் வயசா கூட்டி கூட்டி சொல்லிட்டு இருக்காரு கரட்டுதா
ஏன் ஒவ்வொரு வாட்டியு ஒவ்வொரு வயசு சொல்றாருஅவரு தனக் க்கு
ம் என்ன கணக்கு அவரு கணக்கு மட்டு வித்தியாசம்ந்த கணக்காரு அன்னைக்கி சொன்னாரு இருவத்தி ஏழு அப்படி அ இருவத்தி ஆறு இருவத்தி ஏழு இப்ப நா நெனச்ச சேரி இந்த வருஷோ இருவத்தி ஏழு ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகு ஆனா நம்ம இருவத்தி ஆறு தான சொல்லுவோ அப்படின்னு நெனைச்ச
ஆஹ் இருவத்திஐ ஆஹ் எனக்கு இருவத்தஞ்சுன்னா உனக்கு இருவத்தாறாதான இருக்கு
இருபத்தாறுதா நமக்கு வந்து என்னன்னா உண்மயசொல்னா டொண்டி சிக்ஸ் முடியு ஆனா டொண்டி செவன் ஸ்டாட் ஆகிறு டொவெண்டி சிக்ஸ் முடுஞ்சு டொண்டி செவன் ஸ்டாட் ஆகிறு ஆனா நம் வந்து ஸ்டாட் தானே ஆயிருக்கு அதனால டொண்டி சிக்ஸ் கம்ப்ளீட் ஆனதுதா சொல் கம்ப்ளீட் ஆனதுதா நம்ம சொல்லுவோ அவர் தம்ழ் மாசசோ வைகாசிய பத்தி இந்தடவ போய் இருவத்தெட்டுனு சொல்டாரு எனக்கு சாக்காய்போச்சு என்னாடா
இருவத்தெட்டா
அப்டின்னு அ அது வந்து கரெக்ட் இல்ல எனக்கே தெரியு ஆத்தாடி எந்த கணக்கோ தமிழ் மாசத்துல
நம்ம இருவத்தெட்டுனு வச்சாச்சுன்னா அடுத்த வருஷோ இருவத்தி ஒன்பதுங்க அ முப்பது
அதா ஏ அவ் அவ்ளவ் வயசு ஒண்ணு இல்லயே ஏரிக்கின்னா
தோசயாருந்தா வா வா ஆனா நீயு ஒரு பெரிய ஆஸ்ட்ராலிஜிஸ்டோன்னு நா விட்டுட்டோ உங்க அம்மா அப்பா என்ன ஒரு ஆஸ்ட்ராலிஜிஸ்ட தேடி போறாங்க சேச்சே
தே சொல்லு என் நடக்குதுனே தெரில நம்மளுக் காலபுட்டு கரைக்கி கரக் கெடுதுவிட
டைம்மிஷின் வச்சு ஸ்கூல் பிபிஸார் அந்த காலத்துக்கு போனா நல்லா இருக்குன்னு தோணுது இப்ப என்ன பிரச்சனயு இல்ல
ச்சா கடுப் ப்பதா இருக் ஒண்லந்து திரும்பி டெய்லி டெய்லி ரப் நமக் என்ன தோனு அய்யோ வீ வி நாளைக்கு சடி போச் த்தராம இருந்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கும இப்போ வெள்ளிக்கிழம ஆனா நிம்மதி உண்டா சொல்லு ஒரு செம்மட்டு தருவாலுவ பத்து மார்க்குசில்லு அஞ்சனந் ஆம்ம இப்போ ஒரு வேல அந்த மைண்டுக்கு அந்த வேல கிடையாது அப்ப வந்த பீர்டு எல்லோருக்கு முடிச்சு
ஆனா அப்ப அட்லீஸ்ட் கொஞ்சமாது அறிவு இருந்துச்சு
இப்ப நம்மளா இவ்ளோ படுச்சுருக்கோ அப்டின்னு நமக்கு தெ தெர் ஆமா முன்னாடி எக்ஸாம் முன்னாடி எல்லா முடிச்சிருவோல்ல எல்லா முடுச் அது நமக்குன்னு மட்டு இல்ல எல்லாருக்கு அப்டிதா
வயசு ஆகுறனாலயாருக்கு
வயசாகுறனால இல்ல அந்த கத்தி துருபுடுச்சுட்டே இருக் அத் தீட்டு தீட்டு உ வந்து இதாகு
தீட்டறதுக்கான சான்ஸ் இருக்கணுல ஆல்ரெடி ரொம்ப வருஷோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களே இப்போ கொஞ்ச வருஷத் ஃகேப் விட்டுட்டாங்கன்னா அது பிறகு ஒர்க்கு போறதுக்கே மனசு ஒரு இதா ஆகுது ஒரு நம்மள நம்மளே டிஸ்கரேஜ் பண்ணிட்டுருக்கோ
ஆ அப்டி சொல்லிட்ருக்காங்க அவுங்க இல்லன்னா உம்ம ரெம்ப பாக்கணு என்ன தெ என்னா இவ்ளவு னால வீடு வச்சாந்து இதெல்லா இருந்ததுனால அவுங்கள டக்குன்னு பாக்க முடியல ஆனா அன்னைக்குதா ஃப்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆளு சொல்லினா சொன்னானா அ அதுக்கு முன்னாடி வேற வந்து அய்யய்யோ எல்லா கெடைச்சா அப்பறா ஓண்ணமே என்ட்ட காட்டுல ஒரு பையனுக்கு போட்ட எதுவுமே எனட்ட காட்டல அன்னைக்கித்தா ஒருத்தங்க கரெக்டா வேளாங்கண்ணி போயிட்டு வந்த அடுத்த வாரம் செரியா அதே அந்த அதே நாள் அடுத்த வாரோ அதே நாள் வந்தேனா ஆகுதா ஒரு போட்டோ வந்து அன்னிக்கி தாறாங்க எங்க அப்பா வாட்ஸ்அப்ல அதுக்கு வந்து அ பைய கொள்ளாம என்ன எனட்டு எனக்கு வந்து சாக்கு இவ்வள சும்மா நார்மலா பெயிட் சொல்லாங்க என்ன பண்ணா
டக்குன்ன பாத்தோன்னா
என்னாப்பா என்னது டக்கு போட்ட அடுத்து திடீர்னு எடுத்து போட்டு காட்னா எடுக்க முடியாது பயமா தா இருக்கும் ஓம் பய ஐடில ஒர்க் பண்ணா ஒன்னுமே தெரியாது கேட்டா இவ்ளோ தா போட்டோ ஐடில ஒர்க் பண்ணியா அ வீட்ல பாத்தா நல்லா ரிச்சு தானா வசதி எல்லா உண்டு இங்க வீட்லதா சென்னையில எல்லாமே வீட்டு தயாரானாங்கோ ஆ எனக் தெரியாது இவ்ளோ டீட்டெயல்ஸ் தா தெரியு இதுக்கு மேல ஒண்ணுந் தெரியாது கொள்ளலா அப்டி இப்டின் கரெக்டா இத பாத்து அப்பா சொல்லிச்சு அப்புடின்னா கொள்ளலன்னா அது பக்கத்துல தா செரியா பக்கந்தா பைய அதாச்சு சென்னையிலதா இருக்கியா அப்டின் இப்புடி தானா சென்னை அப்பறந்தா செரின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு இருந்து நீ யா இதுவர தெரிஞ்சவங்கோ ஒருத்தங்க வந்தாங்கல்ல அன்னைக்கி ஸ்கூல்லலா சொன்னேல்ல ஒருத்தங்க டென்டிஸ்ன்னு அவங்களுக்கா அவங்க ஆ அவங்களுக்கா ஹஸ் ஹஸ்பண்டுக்க ஒங்க ஹஸ்பண்ட் தா அந்த அலைன்ஸ் சொன்னது அவங்க ஹஸ்பெண்ட்டுதா டிடக்டிவா அந்த பைய
ஆ
அப்ப அவங்கதா சொன்னது அப்புற சொல்லிட்டு அதுக்கடுத்து காட்டனதுக்கு அப்புற முன்னடி கேட்டிருக்காரு போல ம் என்ன என்ன ஆச்சு ஏதாவது பண்ணீங்கலா அப்டி விட அன்னைக்குதா காட் காட்டி ஒன் அவர் தா ஆச்சு இந்த போட்டோ காட்டி ஒன் அவர் ஆனொன்னே அடுத்து அங்க இருந்து கால் வந்தாச்சு இந்தலன்ஸ்சு பாரு ஏதோ குறுக்க கௌசிக் வந்தா மாரி க்குரு அ சின்ன ஒலி க்கினால வேற எதையு இது பண்ணல கண்டுக்கிடவே இல்ல
இல்லன்னா அதயே முடிச்சிருப்பா இப்போ
முடிச்சிருப்பாங்களா அதான தெரியல ஆனா க எனக்கு ஒரு மாரிதா இரு
கொஞ்ச டீட்டெய்லா பாத்துருப்பாங்க ஆனா
அ
முடிச்சிருப்பாங்களான் டவுட்டுதா ஆனா கொஞ்ச கூட டீடெய்லா என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாத்துருப்பாங்க
அமையல விசாரிக்கனு பையனுக்கு நம்மள பிடிக்கணு அப்ப நெறைய விஷயங்கள் இருக்கு க்குலா அது அடுத்து ஆனா எனக்கு அது ஒரு மாதிரி இதாருந்து நெனைச்சு பாறேன் அவ்ளோ நாளா இல்ல திடீர்னு அன்னைக்கு பாத்தா ம் காலையில இங்க ஒரு டக்குன்ன ஒரு போட்டோ என்னக்கு போட்டு நான் வந்து நோட்டிபிகேஷன்ல வந்த உடனே ஒரு போட்டோ மாரி தெரிஞ்சு பையனுங்க போட்டோ மாரி நா வந்து உள்ள போய் பாக்கவே இல்ல பாக்கவே தோணாமல்லே வந்தவொனே ஆ எ புரிஞ்சு எனக்கு ஒரு போட்டோதா அப்படின்னு ஆனா நா வந்து ஓபன் பண்ணி பாக்கவே இல்ல அடுத்து எங்க அப்பா வந்து வீட்டுக்கு வந்து அதாவது போட்டோ அனுப்பினல்ல பாத்தியா அப்டின்னு நா ஒடனே சொன்ன நாலா பாக் குடுதிதா திரும்ப எடுத்து வந்து பாரு காட் பாருன்னு சொல்லிட்டு சொல்லி அடுத்த அவங்க போன்லயு காட்டு காட்டிட்டு அடுத்து இவ்ளோ கதையு சொல்லி முடிஞ் எங்க அப்பா போன வந்து அடுத்துதா உடனே அடுத்த போன் வரு அவ்ளோ நாளா இந்த பெ